ஹலோ ஹலோ வணக்கம்ங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானா நல்லார்க்கேங்க எனக்கு வந்து கொஞ்சம் பல்லு வழியா இருக்குங்க கொஞ்சோ அதிகமாப் பேசி பேசி பல்லு வலி வந்துருச்சுங்க அதனால கொஞ்சோ ச் அது மட்டுந்தாங்க பிரச்சன
பல்லு வலினா வந்து நீங்க மோ ஒடனடியா போய் மருத்துவர வந்து அணுகணுக எனா வந்துப் பல்லு வலி வந்து நீங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்னாங்க ரொம்ப விளையாட்டுதனமா எடுத்துக்டீங்னா அதுக்கப்பறமேட்டு பல்லு எல்லா பல்லுக்கு அது ஸ்பிரெட் ஆய்டு அப்ற நீங்க வந்து டாக்
அந்த மாரி பல்லு வலி இல்லங்க ஆக்சுவலி என்னென்னா எனக்கு வந்து நா ஒரே பக்கமாக சாப்ட்றதுனால எனக்கு வலிக்குதுங்க ஒரு பக்கோ எனக்கு படா பல்லு இல்லங்க அந்த பல்லு வந்து இல்லாதவே எனக்கு என்ன ஆவுதுன்னா நா ஒரே சைடா சாப்டவே அந்த நார்மலா சாப்ட்டா ஏதோ வலி க்காதுங்க ஏதனா முறுக்கு அந்த மாரி நம்ம ஒரு ஆர்வத்துல வந்து கொஞ்சோ நறைய சாப்டுருவங்க இன்னைக்கு பாத்தீங்னா சாப்பாடு சாப்டும் போது முறுக்கு ஐட்டம்ஸ்லா நறைய சாப்டுவ எனக்கு என்னாச்சுன்னா வாய் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த வலி தாங்க மத்தபடி வந்து பல்லல்லா வந்து உம் இந்த அ மாதிரி சொத்த அந்த மாரி பா பிரச்சன எல்லா எனக்கு எதுவுமே இல்லங்க
ஏங்க உங்க கடாப்பல் உடஞ்சிருச்சு நீங்க உடய எப்டி உடஞ்ச்சிங்க
அது வந்து என்னனாங்க சின்ன வயசுல வந்து பாத்தீங்னா நா நறைய சாக்லேட்ஸ்லா நறைய சாப் டுவங்க எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த கேரமல் சாக்லேட்ல்லா ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேவரட்ங்க காஃபி ஃபிளேவர்ல இருக்க சாக்லேட்ஸ்சு அந்த மேரி சாக்லேட்ஸ்லா நா நறைய சாப்டுவங்க அப்ப என்னன்னா அந்த கடாப்பல்ல போட்டு போட்டு மெண்னு மெண்னு ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்னா ஒரு அற பாக்கெட் வந்து காலி பண்டுவ ஃபேட்டேக்காக ஆக்சுவலி க சாக்லேட்ஸ்ல்லா வாங்குவாங்ளா அப்ப வந்து நா என்ன பண்ணுவன்னா ஓ எங்க டாடி நறைய சாக்லேட் வாங்கி தருவாங்க அப்ப வந்து நா ஒரு அர பாக்கெட் ஃபுல்லாவுமே ஓ ஃபுல்லா சாப்ட்ருங்க அதா என்னோட ஸ்நாக்ஸ்சு டிஃபன்னு அதுக்கப்றோ லன்ச்சு டின்னர் அந்த மேரி எல்லாமே சாப்ட்ருவனா சோ அதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த பல்லுல வந்து ஒரு பல்லு வந்து சொத்தை ஆய்டுச்சுங்க அது வந்து ரிப்பேர் பண்ணாங்க ஆனாலுமே செரியாவலங்க அது
ஆம் ஸ் சேரிங்க நீங்க சொல்றதெல்லா புரிதுங்க ஆனா அதுக்காக இவ்ளோ வேகமா பேசாதீங்க ஏற்கனே பல்லு வலி ங்க அதனால வந்து ஸ்லோவா பேசுங்க பல்லுக்குள்ள வந்து நறைய சாக்லேட்டா சாப்ட கூடாதுங்க ஏன்னா வந்து நீங்க வந்து இப்ப பல்லு வலி இப்ப நீங்க சாக்லேட் இவ்ளோ சாப்பறீங்க நீங்க வந்து கொந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் ஸ்செர்வு அதிகமா ஸ்வீட் ஐட்டம்ஸ் தராதிங்க ஏனா அப்பறமா சின்ன வயசுலயே வந்துட்டா அவுங்களுக்கு வந்து பல்லுல வந்து சொத்த இல்லன்னா வந்து எதனா வந்து வயித்துல வந் பூச்சி வந்துருது அதனால நீங்க சாப்பற மாரி உங்க வீட்ல இருக்க கொழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லா நறைய குடுக்காத்
ஆக்சுவலி இத நா வந்தது வந்து சின்ன வயசுலங்க அப்பதாங்க நா கொஞ்சோ சாக்லேட்லா நறைய சாப்ட்டுட்டு இருந்த இப்ப வந்து பாத்தீங்கனா அந்தளவுக்கு நா சாக்லட்ஸ்ல்லா சாப் பட்றதில்லங்க இப் புரிது புரிதுங்க என் கொழந்த வந்து பாத்தீங்னா ஏதுனா ஒரு ஸ்வீட் சாப்பறான் இல்ல எதோ சாக்லெட் சாப்றா இல்ல ஏதோ பல்ல ஒட்றமாரி சாப்பற எங்க வீட்டுக்காரன் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சோ வந்து கொஞ்சோ வந்து என்ன பண்ணுவாருன்னா அது ப்ரஷ் பண்ணி விட்ருவாரு ஆ ப்ரஷ் பண்ணி விட்டுட்டாருன்னா அது வந்து செரியாய்டுங்க
ஆமாங்க அளவா வந்து பாஸ்‌ ஸ்வீட்ஸ்சு அதுக்கப்பறமேட்டு சாக்லேட் சாப்ட்டா நல்லதுங்க அளவுக்கு மீறி எது சாப்ட்டாலு வந்து உடம்புக்கு நல்லதுல்ல அதா ஒரு பழமொழியே இருக்குங்க என்ன வந்து எதுவா இருந்தாலு அளவா சாப்பிடணுன்னு சொல்ட்டு அளவுக்கு‌ மீரினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க அதனால வந்து எதுவா இருந்தாலு நம்ம அளவா சாப்பறது நல்லதுங்க
ஆமா ஆமாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நா வந்து ஆக்சுவலி ப்ரௌனி வந்து செஞ்சேங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ஆ மிஸ்கிட்டல்லா போய் வந்து சொல்லிருக்கா எங்க அம்மா தான் இந்த ப்ரௌனி வந்து செஞ்சாங்க எங்க அம்மா ரொம்ப ப்ரௌனி நல்லா செய்வா அப்டில்லா சொல்லிருக்காங்க அது வந்து கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷ் மாச்சுங்க அதனால இன்னைக்கு நா
நீங்க எப்பவுமே வந்து ப்ரௌனி தா செய்வீங்களாங்க ஒ ஒங்க வீட்ல இதுக்கு முன்னால பேச ம்போது நீங்க ப்ரௌனி சேஞ்சென்னு சொல்ட்டு சொன்னீங்க ப்ரௌனி தா எப்பவுமே செய்வீங்களா
ஆமாங்க ஆமாங்க ஏன்னா வந்து அது நல்லா வந்திருக்குங்களா என்னோட ஃபேவ்ரட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌனி வந்து கொஞ்ச புடிக் குங்கோ சோ எ தம்பிக்குமே வந்து பிளைன் கேக் அந்தளவு விரும்பி சாப்ட மாட்டா
வெரி குட் சேரிங்கப்பா தெரியுங்க உ உ உங்க மூச்சு விட்றதுக்கு சரம பட்றீங்க அதனால வந்து கொஞ்ச பாத்து பொறுமையா பேசுங் க ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப வேகமா பேசினா சில பேருக்கு வந்து மூச்சு விட்றதுக்கு கொஞ்ச கஷ் மா இருக்குங்க இப்ப மட்டு இல்ல எப்பவுமே என்ன பேசினாலு நம்ம பொறுமையா பேசுனா தா நமக் பேச வாய்ப் ஆ என்ன பேசணுன்ற இது வந்து கன்டன்ட் வந்து மத்தவங்களுக்கு புரியுங்க அதே மாரி உச்சரிப்போ கரெக்டா இருக்கா
த்தரு ஒரு ஒரு மாரி பேசுவாங்களங்க எனக்கு கொஞ்சோ வேகமாவே பேசி பழகிடுச்சுங்க அதனால நா வேகமாவே எப்பவுமே பேசுவேங்க
வேகமா பேசுறது நல்லதுதாங்க ஆனா வந்து இங்க வந்து நம்ம எப்பவு வந்து ஆ போட்டி எதோ இல்லங்க பேச்சு போட்டி அதனால அது சோ நின்னு பேசிட்டு நிதானமா போய்ட்டு வா பேசி னாலே நல்லது தா ரொம்ப வேகமா பேசணும்னா இருந்த வந்து தவிர்ச்சா நல்லதுதா
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தா உங்க வீட்ல இன்னைக்கு என்ன உணவுங்க
எங்க வீட்ல பாத்துக்கிட்டா இன்னிக் என்ன செஞ்சாங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்கா காரக்கொழபு கீரையு செஞ் அ சிறுக்கீர வந்து பொரியல் செய்வாங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா முட்டங்க வேக வைச்ச முட்டங்க ஏன்னா நாங்க கீர முட்டலா அந்தளவு மதிய நாங்க வந்து உணவுல வந்து சேத்துக்கோங்க மதிய வேலை உணவுல ஏனா அதா உடம்புக்கு நல்லது ஆம் ஆ கீர பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு டைம் தா சரி ஆ செடியிருக்கு முட்ட பாத்தீங்கன்னா ஓ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எத மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து முட் சாப்டுவோங்க அதே மாரி அந்த முட்டைய வந்து நல்லா வேக வச்சுதா சாப்டுவோமே தவிர்த்து பச்சயா உள்ள ஆம்லெட் சாப்ட மாட்டோங்க
ஆமாங்க நாங்களுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்து முள்ளங்கி சாம்பாரு அப்பறோ வேக வச்ச முட் ட்ட ஆ நானுமே இதே தாங்க செஞ்சே முட்ட வந்து கொஞ்சோ என்ன பண்ணேன்னா கடுகு உளுந்தம் பருப்பு அப்றோ வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டு ஒரு எண்ணையில வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு சாப்ட்டோங்க அப்ப அப்டி சாப்டும்போது இன்னு டேஸ்ட்டு நல்லாருக்குங்க
ஆமாங்க ஆனாலு இங்கயே வந்து பாத்தீங்கனா டேஸ்ட் நல்லாருக்கு ஆனா வேக வச்சு முட்டலயே நல்லா ப்ரோட்டீன் இருக் ட நா வந்து அதுல இருக்க வெள்ளையு கருவு செரியா அந்த எல்லோ கலர் ஆ எல்லோ கலர்ல ரெண்ட்த்துலயுமே வந்து ப்ரோட்டீன் அதிகமா இருக்குங்க நீங்க குறிப்பா வந்து ஒங்க கொழந்தைகளுக்கு தர நாங்க ஒங் பையனுக்கு வந்து கண்டிப்பா முட்ட குடுத்
ஆமாங்க அவ எப்வுமே வந்து ஒரு முட் ட டெய்லியு குடுத்துருவங்க ஒரு சில டைம்ல வந்து என்ன பண்வா பாதி முட்டதா சாப்டுவா பாதி முட்டய துப்பிவுட்ருவாங்க
ம் ஆமா அதலா இல்லிங்க சில டைம் வந்து கொழந்தைங்களுக்கு வந்து ஆ புடிக்கு சில டைம் புடிக்காது அது வந்து அவுங்களோட பெர்மனென்ட்டா வீட்லயே இருப்போ
ஆமாங்க நம்ம வந்து வித விதமா என்னென்னமோ செஞ்சி தரோங்க ஆனா அவுங்க வந்து பெருசா எது சாப்ட மாட்ருக்காங்க
ஆமாங்க நீங்க வித விதமா செஞ்சிக்குத்தாலு கொழந்தைங்களுக்கு வந்து ஆ வெளிய அ விக்கிற ஃபு அவுட் சைட் ஃபுட்ஸ் தா ரொம்ப புடிக்கு ஆனா வந்து நம்ம அத வந்து வாங்கி குடுக்க முடியாது ஏனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜங்கா எண்ணெ அதிகமா அதுகப்றோ ரொம்ப ரொம்போ ஆ இந்த ஃபுட்ஸ்யெல்லா உக்காந்து எப்டி இருக்குனு தெரில அதுனால நம்ம வந்து வீட்லே வந்து நீங்க சொல்ற மாரி ப்ரோ உங்களுக்கு கேக்கிதா வந்து என்னென்னா வெளியே ப பசங்க விரும்பி சாப்றாங்க அதெல்லா வந்து நம்ம எளிய எல்லா வீட்லியே ஆ செய்ய பழகிக்னா அப்டி பழகனா வந்து கொழந்தைங்க ஆர்வமா சாப்டு அதுனால நீங்க வந்து வெளியே கெடைக்ற எல்லா ஃபுட்ஸ்சு வீட்லே வந்து செய்ய ஸ்நாக்ஸ் எல்லா செஞ்சு தாங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க கொழந்தைங்க எல்லாரு விரும்பி சாப்டுவாங்க
ஆமாங்க எதனா ஒண்ணு ரெண்டு தாங்க செய்ய முடியு இப்ப நெறைய செஞ்சோன்னா பாத்ரோல்லா சேர்து எல்லா கழுவ முடில அதனால இப்ப நம்ம வெளிவே வாங்கி சாப்ட்டங்களாங்க சும்மா வீட்லஉக்காந்து செஞ்சுனு எவன் பாத்ரத்த கழுவுனப்பா
அப்டினா சொல்றது சரிதாங்க அதுக்கு பதில் நீங்க என்ன பண்லானா உங்க வீட்ல மைக்கோஓவ்வன் வாங் கில்லாங்க இந்த கேக் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லா அதுல செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு பாத்தீங்ன்னா நெறைய பாத்ரமு செலவாவாதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து எரிவாயுவு மிச்சோ பண் ணுங்க உங்க கேசு தேவப்படாதுங்க அதுனால வந்து நீங்க மைக்கோவோவன்ல வந்து இது மாரி ஆ கேக் ப்ரௌனிஸ் அதெல்லா செஞ்சா இன்னுமு டேஸ்ட்டாவு இருக்கு நல்லா பஃப்வாவு வருங்க ஒங்க கொழந்தைக்கு வந்து ரொம்ப புடிக்குங்க
ஆமா ஆமாங்க இப்ப வந்து என்னன்னா ம் நெறைய விஷயங்கள் வந்து வெளியே போய் சாப்ட்டா கொஞ்சோ விரும்பி சாப்புறாங்க ப்ரெஞ்சு ப்ஃரைஸ் லா ரொம்ப புடிக்குங்க அவனுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதே கடைல ப்ரெஞ்சு ப்ஃரைஸ் வாங்குவோ நா வந்து சாம்பார் வட சாப்டுவேங்க அல்டிமேட்டா இருக்குங்க சாம்பாரு வட கூட வந்து தேங்காசட்னி
அது சாம்பார் வடய நீங்க வீட்லயு செய்லாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப எலிய ப்ராசஸ் தாங்க ஒண்ணுமே பெரிய இருந்த பச இன்னக்கி இப்ப செஞ்ச முள்ளங்கி சாம்பாரே கூட வச்சுட்டு இந்த மெதுவட வந்து மாவுஊர வச்சு அரச்சு நல்லா வந்து எழகா வந்து அது வந்து எண்ணெயில போ சேச்சீ ஏனு கமீட் கொஞ்ச நேரோ கழிச்சீ அத சாம்பார்ல போட்டுட்டு உங்க வீட்லியே வந்து சுவையான சாம்பார் வட ரெடி ஆய்டுங்க அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மேலே வந்து நெய் யோ வெங்காயக்கீவ் பொடிபொடியா நறுக்கி சாப்டிங்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு நீங்க வீட்லயே கூட அத வந்து ஆ ட்ரை
எங்க வீட்ல கொஞ்ச ஸ்ட்ரிட் டுங்க எங்க வீட்டுக்கார் வந்து கொஞ்ச எண்ணெ மேல கை வெக்க விட மாட்டுக்காங்க கொஞ்ச எண்ண பலகாரோலா நல்லாதாங்க செய்வே என்னன் தெர்லங்க இப்போ கொஞ்ச நாள வந்து அவர் கொலஸ்ட்ரால் வந்ததுலந்து எண்ணெல்லா செய்யக்கூடாது அ அப்டின் சொல்லிட்டு பூரியே செய்ய விடமாட்ருக்காங்க நா அப்பப்போ பூரி செய்றேன் சொல்வே அவுர் செய்வே உடமாட்டுக்காரு ஆ வேன்னா வெளியே வாங்கி தரே ஒரு பூரி ரெண்டு பூரியோட போது வீட்ல செஞ்சா நம் நீயு நல்லா பூரி செய்வே நா பத்து பன்னண்டு பூரி கிட்ட சாப்ட்ருவே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாரா சரி நம்ம நல்ல சுவையா செய்வே அவுங்க நெறைய விரும்பியு சாப்டவே
நீங்க என்ன பண்லா ஆனா எண்ணய வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க வந்து பூரி எடுக்கும் போது அது வந்து எண்ண நல்லா சாப்டிங்னா பரவால்லங்க வலையு என்ன பண்லான்னா நீங்க செய்றதுக் முன்னால செஞ்சு முடுச்சோட்டி டிஸ்சுக்குள்ள அதுல வெச்சு அதுக் அப்டி சாப்டும் போது நியூஸ் பேப்பர்ல வந்து எண்ணய வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புற த நீங்க சாப்ட்டா வந்து அவ்வளோவா வந்து உங்கள்க்கு வந்து எண்ண காட்டுந்தா அது வந்து உங்க கொலஸ்ட்ராலயு கொஞ்ச கண்ட்ரோல் பண்ணுங்க
ஆமா ஆமாங்க இப்ப ஆக்சுலி பாத்தீங்கன்னா நானு நீங்க ம் நீங்க எங்க வீட்ல வந்து ஊற வச்சுருக்கே அத வச்சு கண்டு கரெக்டா கண்டுபுடுச்சிடீங்களா என்னன் தெரீல நானுமே வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வந்து இது அரிசி மாவுக்காக ஊற வச்சிருக்கேங்க தோசமாவுக்கு அப்ப வந்து உளுந்து தனியாதா ஊற வச்சிருக்கே அது வந்து பாத்தீங்கன்னா செரி சாயங்காலொ வட செய்லான் சொல்ட்டு சேத்து கொஞ்சோ அளவு வந்து அதிகமா போட்டு ஊற வச்சிருக்கேங்க அத எடுத்து ஒரு ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி உட்டு உப்பு போட்டு திரும்ப ஓட்டு ஓட்டி விட்ட அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா ம் வெங்காயோ பச்ச மொளகா கருவேப்பில ஆ இதெல்லா வந்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அத தட்டி நடுவுல ஒரு ஓட்ட போட்டு ம் உளுந்த வட செய்லான் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோங்க
அ ரொம்ப ந இது உங்க இது உழுந்தவட செய்ய போது எனக்கு தவண தோணுச்சு எனக் உள்ந்தவட செய்யறதுக்கு பதில் வாழபூ வட செய்யலா அந்த வாழப்பூ வட வந்து பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு ரொம்ப நல் கண்டிப்பா அதனால நீங்க வந் து வாழப்பூ வந்து க மார்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து அத கிளீன் பண்ணது தாங்க கொஞ்சோ பெரிய ப்ராஸஸ் அத கிளீன் பண்ணி அத எடுத்துட்டு அத வந்து நீங்க வந்து நார்மலா நீங்க வட சுட்ற இது கூட சேத்து பெசை ச்சு போட்டீங்கன்னா உள்ள போ அந்த வாழப்பூ வட வந்து சூப்பரா இருக்குங்க அருமையாக இருக்கு அத வந்து நம்ம வந்து ஈவினிங்ஸ் ஸ்நாக்ஸா டீ கூடயோ இல்லன காபி கூடையோ நீங்க சாப்ட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க
நாங்க வாழப்பூல வந்து வட வந்து சாப்ட்ருக்கோங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்ப பொதுவாவே வாரத்துக்கு ஒரு இரண்டு முறை வந்து வாழ பூ வந்து நாங்க வந்து பொரியல் மாயி செஞ்சு சாப்பிடுவாங்க சோ அதனால எப்புடியு நாங்க வாழப்பூ சாப்ட்ருவோ இந்த மயி எண்ண பலகாரத்துல போட்டு சாப்டு சாப்ட்டுருக்கோனா அந்த அளவுக்கு கிடையாது ஆனா வெளி கடைங்கள்ல வந்து வித்திருக்காங்க அத சாப்ட்டு நாங்க பாத்துருக்கோ நல்லாதா இருக்கு ஆனா வந்து நாங்க பொரியலா சாப்பிடும் போது அது நெறைய பெனிபிட் வந்து எங்களுக்கு கெட ச்சுருக்குங்க
சேரிங்க சேரிங்க உங்களுடன் பேசியது வந்து ரொம்போ ரொம்போ மகிழ்ச்சியா இருக்குங்க ரொம்போ நன்றிங்க நம்ம அடு
நெறைய தகவல்கள் நீங்களோ பகிர்ந்துக்குனீங்க மேற் கொண்டு நம்ம அடுத்த அழைப்பில வந்து நம்ம இன்னு பல தகவல்கள் வந்து பரிமாறிக்கறது நல்லதுங்க நன்றிங்க மீண்டும் சந்திப்போம் இணைவோம்